ஹலோ
ய வணக்கம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ இருகே நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ங்க தோழி தோழி இப்போ இந்த வெயில் காலத்துல நா சமீபத்துல வந்துட்டு வெளியே போயிட்டு வந்தே தோழி எங்க போறதுன்னே தெரியல எனக்கு வீட்டை விட்டு வெளியே போனாலு கொஞ்ச நம்ம டிஸ்டன்ஸிங்காவது ஒரு பயணம் மேற்கொண்டோம்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு அது எந் அந்த மாரி இடங்களுக்கு வந்து போகலா இப்ப வந்து நீர்நிலைகள இடத்துக்கு போலாமா இல்ல வந்துட்டு மலைப்ப பிரதேசம் மாரி போலாங்களா தோழி இல்ல அதுவும் இல்லாம நம்ம கொஞ்ச வே வித்தியாசமா வேற ஒரு நாட்டுக்கோ இல்ல அந்த மாதிரி கொஞ்சோ பெரிய பயணமா போலாம்னு நினைக்கிறீங்களா
ம் பெரிய பயணம்னா நீங்க வந்துட்டு முன்னாடியே வந்து பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு நீங்க இப்பதா கொஞ்சோ ஆ ரொம்ப ஸ்ரெஸ்ல இருக்கீங்க கொஞ்சோ டக்குன்னு போயட்டு வந்தா கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு பீல் பண்ணீங்கன்னா வந்து இப்ப பக்கத்துல உங்க ஊர்ல இருந்து பக்கத்துல இருந்து மலைப்பிரதேசம் இருக் அத வந்து நீங்க சூயூஸ் பண்ணலா அதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க டூ வீலர்லயே கூட போற அளவுக்கு கூட இருந்துதுன்னா அப்படியே கூட போலா ஏன்னா ஒரு அ ஒரு டூ வீலர்ல போனீங்கன்னா ஒரு வை இயற்கைய வந்துட்டு ரசிச்சுகிட்டே போற மாரியும் இருக்கு நீங்க அங்கங்க வந்துட்டு எங்கயாவது நிறுத் சுத்தி ஏதாவது சாப்பிடுறது அந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறது அந்த மாரி விஷயங்களும் பண்ணலா இதே வந்துட்டு ஒரு தண்ணி இருக்கிற மாரி இடம் போனீங்கன்னா வீட்டுல கெழந்தைங்க இருக்காங்கன்னா ஆ ஒரு வாட்டர் பால்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த அந்த இடங்களுக்கு நீங்க ஒரு நாள்ல போயிட்டு வர மாதிரி வீட்டுல இருந்து சமைச் சு எடுத்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு நல்லா வந்து நாள் ஃபுல்லா தண்ணியில விளையாடிட்டு அங்கேயே பக்கத்துல எங்கேயாவா சமைச்சு குடுப்பாங்க இந்த மீன் அந்த மாதிரி எல்லா குளத்துல இருந்து எடுத்து அந்த மாதிரி வி ஆ இதுவும் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலா எனக்கு தெரிஞ்சு இந்த மலை பிரதேசம் என்ன நம்ம வெயில ரொம்ப இந்த வருஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தி வெயிலா இருக்கிறதுனால வந்து நீங்க ஒரு வெயில் நாள்ல கொஞ்சோ வெளிய போன கொஞ்சோ நல்லா ரிலாக்ஸா இருக்கணு ஒரு குழுமையான இடத்துக்கு போனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மலை பிரதேசத்துக்கு போனா நல்லா இருக்கு அப்டின்னு நினைக்கிறே ஏன்னா அங்கபோனீங்கன்னா வந்துட்டு எப்படி இரு இருந்தாலுமே ஒரு காலையில டைம்ல்லால கொஞ்ச வெயில் அடிசாலுமே ஈவினிங் ஆனா வந்து நல்ல ஒரு முழுமையான ஒரு காத்தடிக்கு நல்ல அந்த க்கிளைமேட்பண்ற மாதிரி ஒரு இடமா இருப்ப நினைக்கிறே நானு அதனால வந்து நீங்க எப்பயு முடிஞ்ச வரைக்கு உங்களுக்கு பக்கத்துல எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு போனா வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாள்ல வந்து பச்சம் ஆயிடலா நல்லா ஒரு நாள் புல்லா சுத்தி பார்க்கவு ஒரு அ நல்ல ஒரு இதுவா அமையு உங்களுக்கு நாங்க வந்துட்டு இப்ப ஒரு ரீசண்டா நா ரீசா போகுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருந்துட்டு பக்கத்தலயே வந்துட்டு ஒரு மலை பிரதேசம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அது வந்துல்லா ரொம்ப நெட்டு குத்தலா இருக்கு வண்டியிலயே போறதுதான் கார்லயும் போகலா டூ வீலர்லயும் போகலா அது போனீங்கன்னா வந்துட்டு நா றைய அந்த யூ அ ஏர் பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி வந்து சுத்தி சுத்தி போதற மாரி இருக்கு அதுல வந்துட்டு சின்ன சின்ன இருக்கும் இந்த கிரேப்ஸ்ல்லா வந்துட்டு அங்க இருந்து மரத்துல இருந்தே வந்துட்டு அ பறிச்சு கொண்டுந்து அங்க வச்சாங்க அ நம்ம நெறைய ஆ நம்ம கிடைக்காத நிறைய டிஃரெண்ட் டிரெண்ட் பழங்கல்லா அங்க கிடைக்கும் புதுசா இருக்கு இந்த மாதிரி பழங்கள் கூட அந்த மாரி அந்த மாதிரியான கிரேப்ஸ்ல்லா வாங்கி வெச்சிட்டு வந்துட்டு நம்ம யூ பின் பெண்டல்லாம் சுத்தி சுத்தி போகும்போது அ அங்க நிறைய குரங்குகள் இருக்கு அத பாக்கறதுக்கு ரொம்ப அ ரொம்ப நல்லா இருக்கு அ கண்ணுக்கு குளிர்ச்சியா அங்க பாதி அ தூரத்துல வந்து எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊர் சுத்தி சுத்தி பாக்குற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு அந்தார்த்தா அந்த ஊருக்கு தெரியிற மாரி ஒரு இது இருக்கும் வியூ இருக்கும் சோ அத வந்துட்டு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோ அப்புறோ வந்துட்டு நம்ம கொஞ்சோ காலைல கொஞ்சோ சீக்கரமா வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு கெளம்பி போனோம்னா அங்க வந்து ஃபுல்லா மேகம் படர்ந்து அந்த நம்ம சண்ஹ் உ சூரியன் வெளியே வரது வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கு அத பாக்குறதுக்கு அது ஃபுல்லா மேகம் வந்துட்டு சூழ்ந்துருக்கு அந்த சன்ரைஸ வந்து பாக்கறதுக்கு அவ்ளோ நல்லாருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா நம்ம வந்துட்டு நம்ம தினோ வந்துட்டு சன்ரைஸ் ஆகுக்குது நம்ம இருக்கிற எடத்துல வந்துட்டு நம்ம பாக்குறோ பட் இருந்தாலு அந்த ஊர்லந்த மேல ஹில்ஸ்டேஷன் மேல போய் நின்னு மலையில நின்னு பாக்கும்போது அந்த ஊரே ஃபுல்லா மேகம் ஃபுல்லா தூழ்ந்திருக்கிற ஒரு இதுல வந்துட்டு பாக்கும்போது அவ்ளோ குளிரு ஜாஸ்தியா இருக்கு அவ்ளோ நல்லா இருக்கு அந்த ஒரு வியூவே சோ அத வந்துட்டு நாங்க மிஸ் பண்ணாம வந்துட்டு அதுக்காகவே அவங்க ஒரு பெரிய கூட்டோ கெளம்பி அப்பறோ அந்த காலேஜு ஸ்டூடென்ட்டூ அந்த மாத்ரி நைரையா பேர் வந்து டூ வீலர்ல வரவங்க அந்த மாத்ரிலா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க கெளம்பி வருவோ சோ அந்த மாத்ரி நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந் இந்துருந்து எந்த ஒரு மலைப்பிரதேசம் பக்கமா இருக்கோ அத வந்து நீங்க சூஸ் பண்ணி போனீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு திருப்பியு திருப்பியு போயிருப்பீங்க பட் இருந்தாலுமே வந்து அந்த காலையில கொஞ்சோ சீக்கரமா போய் பாக்கும்போது அந்த சூரியன் உதயத்த பாக்கும்போது இருக்கிறதுலயே வந்து அதுதா வந்து இந்த இயற்கய ரசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப நல்லாருக்கும் அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பாங்க தோழி நீங்க சொல்லும்போது எனக்கும் அந்த ஒரு அனுபவம் வந்து ஞாபகோ வருது நா வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல இரண்டு நாள் முன்புதா வந்துட்டு நாங்க அந்த மாரி இதே இருக்க முடில வெப்பம் வந்து அதிகமா இருக்கு எட் அப்டின்னு சொல்லிட்டு வெளியவுவந்துட்டு ட்டு நம்ம போ முடியாது அப்டி ங்கிற காரணத்தினால ங்ற காரனத்தனால நம்ம மலை பிரதேசம் மாரி போயிட்டு வர்னு அது வந்து நாங்க ஒரு பிளான் பண்ணியோ அந்த மாத்ரி வந்து போல டக்குனு ஒரு இதுக்காக போனதுதா அந்த மாரி போகும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இரண்டு பேர் அப்டிங்கற காரணத்தினால இருசக்கர வாகனத்திலேயே ப்ப நாங்க கெளம்பிட்டோ ட்ககுனு நாங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கே வாட்டர் துன்டு அதுட்டு எடுத்துட்டு நாங்க டக்குனு கெளம்பிட்டோ அந்த மாரி ஒரு சூழ்நெலேலந்துங்கன்னா இது போக நாங்க போன அந்த மலைப்பிரதேசத்துல வந்து எங்களுக் உறவினர்களு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பிளானே இல்லாம நாங்க போனதுதான் ஜோ திடீர்னு பிளான் பண்ணி நாங்க போனா ஒரு விஷயம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட க அவரு வேலை முடிந்து வீட்டுக்கு வரதே ஒரு ஆறு மணி ஏழு மணி பக்கோ ஆயிருச்சு அதுக்கப்புறமு நாங்க வந்து கிளம்பி போனோ அப்போ நாங்க கிளம்பி கரெக்டா எங்க வீட்டுல இருந்து நாங்க அங்க போறதுக்கு மூணு மணி நேரோ வந்துட்டு து வந்துட்டு இது அந்த மலைபிரதேசத்துக்கு நாங்க அந்த மூணு மணி நேரோ வந்து இரு சக்கர வாகனங்களே போற வழிலயே நாங்க வந்து சாப்பிட்டு இரவு உணவு வந்து முடிச்சிட்டு அப்டியே தொடர்ந்து போனோ போயிட்டு இப்ப நமக்கெல்லா வந்து ரெஸ்ட்ரூம்குலா பிரச்சன இல்ல இல்லேங்களா ஏனா பெட்ரோல் பங்க் அந்த மாரி எடத்துல இருந்தே நம்ம ரெஸ்ட் ரூமோ இல்ல டயார்டா இருக்குனா ரெஸ்ட் எடுத்துக்கரோ அத எல்லாமே நம்மோ வந்து பண்ணிக்கலா அந்த மாரி கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போனோ கரெக் ஒரு நள்ளிரவு அப்டிங்கும்போது நாங்க வந்துட்டு அந்த மலைப்பிரதேசத்த போய் அடைஞ்சோ அந்த மாரி சமயத்துல அந்த நள்ளிரவு அப்டிங்கும்போது ரோட்லே யாரூ அப்போ மிருகங்களு எதுவு இருக்காது அது மட்டு இல்லாம இரவு உங்களுக்கு அந்த எடத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல சோ அந்த மாத்ரி இருக்கும்போது அது ஒரு தனி ஃபீல்னே சொல்லளா அதுவு கார்ல போனா கூட தெரியாது நெரையா பேர் இருப்பாங்க கூட்டமா இருக்கு கார்ல போன ஆனா இருவர் மட் மட்டு நானு அவரூ மட்டு தனியா போம் போது அதுவு ரோட்ல யாரு இல்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு இல்ல அப்டிங்கும் போது நம்ம மனசுல தோண்னது நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அதெல்லாமே வந்து பேசிட்டு நம்ம போவோ நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருந்தா அத பத்தியு நம்ம பேசிட்டு போவோ சோ அந்த மாரி ஒரு நல்ல நினைவு வந்துட்டு அமைஞ்சது அது வந்து என்னால மறக்கவே முடியாது இருந்தாலு நாங்க நள்ளிரவு போனனால நாங்க ஒரு பிளானே இல்லாம போனனால அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டே பண்றது ரூம் கொஞ்சோ இதா இருந்தது அது மட்டுமில்லாம நெறையா பேர் அங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா இப்போ லீவ் விட்ட காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நெறையா பேர் வந்து மலை பிரேதேசோ அந்த மாரிதா வரனால ரூம் எல்லாமே ரொம்ப ஃபுல்லா இருக்கு அப்டின்னாங்க அப்பமு வந்து என்னோட கனவர் எப் அப்டியே ஒரு ரூம வந்து எங்களுக்கு கெடைச்சுது கொஞ்சோ இது வந்து காலம் இதுக்கான காலம் அப்டிங்கிறனால ரேட்டும் கொஞ்சோ அதிகமா இருந்தனால சேரினு சொல்லி நாங்க இது இது பன்னிட்டோ முடிச்சுட்டு மறா நாள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னன்ன ஞாயிற்றுக்கிழமை அப்டிங்கிற ஒரு நாள் அப்டிங்கும் போது சரி நம்ம அப்டியே கீழ வந்தாலு திங்ககிழமையா அடுத்தடுத்து அவங்க அவங்க வேலைக்கு போக முடியு அப்டிங்கற ஒரு சூழ்நிலை சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நாங்க கீழ வரும்பொழுதுதா செரி என்னோட உறவினரோட வீட்டுக்கு வந்து போயிட்டு வரலா அப்டின்னு சொல்லி முதல் வாட்டி அங்க போனோ அங்க போம்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு காட்டு வழியா தா நாங்க போக வேண்டியதா இருந்தது ஒத்த அடிப்பாதயா இருந்தது ஆனா நாங்க வந்து அப்டி ஒரு எடோ இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது அப்டி ஒரு இதா இருந்தது நாங்க போம்போது பாத்தீங்கன்னா எல்லா மெயின் ரோடு வண்டி வந்துட்டு போய்ட்டே இறங்குனா அந்த இரவு நேரத்திலயு அத்தராத்திரியு ஆனா வந்து நாங்க போன அந்த ஒத்தயடி பாதையில வந்து பாத்தீங்கன்னா சுத்தி காடுதா அ உங்களுக்கு வலது புறமோ இடதுப்புறமோ ரெண்டு பக்கமு காடுதா இருக்கு நேரா போயிட்டே இருப்போ அப்டி நாங்க போம்போது வந்து பாத்தீங்கன்னா காட் காட்டெருமைய வந்து பாத்தோ கூட்டமா வந்து நெறையா காட்டெருமைகள் வந்து இருந்து புல்மேஞ்சுட்டு இருந்தது அதெல்லா நெறையா பாத்து வீடியோ அந்த மாரிலா எடுத்தோ எடுத்துட்டு என்னோட கணவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா வந்துட்டு நாங்க ஒவ்வொரு முறையு போம்போது எங்களோட சொந்தக்காரங்கள வந்துட்டு அ பாத்துட்டு பாத்துட்டு தா வருவோ ஏனா வந்து நெறையா கிறவங்க இருக்காங்க இல்ல ஒரே நேரத்துல பாக்க முடியிரோ முடியல அப்டின்னாலு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வாட்டி போய் பாத்துட்டு வருவோ அந்த மாரி பாத்துட்டு வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருந்துது அ ரொம்ப மகிழ்ச்சியா எங்களுக்கும் இருந்தது எங்க ஒரு உறவினர்களுக்கு இருந்தது சேரி அப்டின்னு சொல்லி அவருகிட்ட சும்மா ஒரு ரெண்டு மூணு வார் த்த மாதிரி பேசிட்டு நாங்க வந்துட்டு அது ஒரு நல்ல அனுபவோ குடுத்துச்சுனே சொல்லலா தோழி அந்த மாரி ஒரு இது இது போக வந்துட்டு நீர்நிலைகளுக்கு போலா அப்டிங்கிற மாரி நாங்க ஒரு பிளான் மாரி வச்சிருப்போ ஆனா அது வந்துட்டு அதுவு வந்து பாத்தீங்கன்னா சென்ற மாதம் அந்த மாரிதா சமீபத்துல போயிட்டு வந்துது இருந்தாலு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்ல தண்ணி வந்து எல்லாத்துக்குமே ஒத்துக்கும்ன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க நீர்நிலைனா வந்துட்டு நம்ம கடல் தண்ணியே தா போகணும்ன்றது இல்ல பக்கத்துல ஏதாவது ஃபால்ஸ் மாதிரி இருக்கு அது வந்து நல்ல தன்னியாவே இருக்கோ உங்களுக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு எடத்துக்கு போயிருந்தோ ஒரு ஒரு ஊரு பக்கத்துலயே வந்துருச்சு அது வந்து எப் அப்டின்னா வந்து அ போற வழில ந அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு அந்த எடத்துல வந்துட்டு அப்டியே தேங்கி நின்னுருக்கு தண்ணி அப்டியே அது கண்ணாடி மாரி இருக்கு உள்ள என்ன இருக்கு கல்லெல்லா என்ன இருக்குன்னே தெரியிற மாரி அந்த பச்ச கலர்ல அவ்ளோ கிளீனா அந்த தண்ணி அவ்ளோ நல்லா இருக்கு ஒரு தரவ நாங்க அங்க அங்கயே குளிச்சிட்டோ அதுக்கப்புறோ உள்ளயு வந்துட்டு நறையா பேச்சுலர்ஸ்லா வராங்கல்லயா அவங்க என்ன பண்றாங்க அந்த ஸ்டெப்ஸ் மாத்ரி வச்சிருக்காங்க அதுல போயிட்டு ஒரு ட்ரெக்கிங் மாரி போயி அங்க உள்ள போனீங்கனா வந்து அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு அது வந்து ஹிட்டன் ஃபால்ஸ் மாரி வெச்சிருக் காங்க அத வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது இருக்கு நம்ம வந்துட்டு அ வயசானவங்கள கூப்பிட்டு போய்ட்டு சின்ன கொழந்தைங்கள வச்சிருந்தானா நம்மளால நடக்க முடியாது இல்லையா அதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க முன்னாடி வந்து கொஞ்சோ நல்லா வந்து ஒரு விரிஞ்ச மாரி ஒரு தண்ணி செட்டப் மாரி பண்ணிருக்காங்க அது நேச் சுரலாவே அப்டிதா இருக்கு சோ அங்க வந்துட்டு குளிச்சுட்டு அங்க நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா கிளீனாவு இருக்கு தண்ணி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அதுக்கப்புறோ அங்கயே உங்களுக்கு மாற்று உடை மாற்றதுக்கு எடோல்லா வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சோ அது வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண பன்னோ அந்த மாரி நீங்கதா வந்து எடம் வந்து நீங்க பாத்து அடுத்த முறை வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கோ க்கும் உங்க கூட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி
இன்னோறு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா பேசலாங்க நன்றிங்க தோழி நன்றி